ஹலோ ம்
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆஹ நல்லா இருக்காங்க உங்க வீடல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க
ஆ அன்னக்கி பாத்த உங்கள ப கூப்ட்டு பேச முடில கடைக்கெல்லாம் போய்ட்டு என்னவோ நறைய மண் சட்டி பானையெல்லா வாங்கிட்டு போயிட்டிருந்தீங்க
ஆமாங்க புசசா பாத்தீங்களா நீங்க ஆ எனக்கு இங்க நம்ப சண்ட போட்ருந்தாங்கல எனக்கு ரொம்பனாளா ஆச செரி அது வாங்கணு அப்டின் சொல்லிட்டு எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து எங்க அம்மா வீட்லல்லா அதுலதா எல்லாம் நெறைய சமை ப்பாங்க நறைய வெச்சிருந்தாங்க அது அப்றோ நம்ப வந்து வந்த இதுல நெறைய கெடைக்கலல்ல அதெல்லா சேரி சொல்லிட்டு நா விட்டுட்ட இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சோ திரும்ப கடைக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லலைங்களா அதனாலதா செரி அது வாங்கலா அப்டின்னு சொல்லிட்டு நா போயிட்டு இருந்த அப்றோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு இப்பதா மண் பண்ண மேம்
அங்க அங்க எப்டிங்க அங்க எப்டி மழ பெய்தா உங்களுக்கு
இல்ல அன்னைக்கி மண் அ பான இருக்குல்ல மண் சட்டி அதுல வந்து மீன் கொ கொழம்பு செஞ்சே பாருங்க அத சாப்ட்டு அது ஒரு மாரி கருப்பாயி நல்லாவே வரல சரி நீங்க ஏதோ கார கொழம்பல்லா அதல செய்வேன்னு சொன்னீங்கல்ல
அது தா கேக்லான்னு நானு பண்ண
இல்லிங்க நாங்க நீங்க நல்லா பழக்கிட்டீங்கன்னா ஒன்னு பிரச்சன இருக்காது அத வந்து வாங்கிட்டு மொதல்ல என்ன பண்ணனுனா கொஞ்சோ மஞ்சள் இருக்குல்ல மஞ்ச பொடி அது நல்லா வந்து ஃபுல்லும் மண் அதுல தடவிட்டு அப்டியே வச் வெச்சிருனுங்க வெச்சுட்டு அது அப்புடியே ஒரு ரெண்டு மூணு திரும்ப அடுத்த நாள் எடுத்து கழுவிர்ணு திரும்ப அடுத்த நாள் எடுத்து திரும்ப ஒரு மஞ்சள் தடவணும் ஃபுல்லு மஞ்ச ஆ ஹா ம்
கிட்டு தா சமைக்கணுமா அத
ஆமா ஆமா அத வந்து மொதல்ல எடுத்த ஒடனே செய்ய கூடாது அத வந்துட்டு இது பண்ணி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ப அரிசி கழுவுறோம்ல அந்த தண்ணிய வந்து அதுல வந்து ஃபுல்லா அது ஊத்தி வெச்சிருணுங்க அத அத மாரி பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்றோ இந்த புளிச்ச மோர் இருக்குல்ல அது அத வந்துட்டு அ அதுல போட்ரலா ஊத்தி வெச்சுட்டு அத ஃபுல்லும் தண்ணி முழுகா முழுகா வெச்சுட்டு அந்த மாரி நறைய ஃப்ரியா அத பழக்கிட்டு அதுக்கப்றோ நீங்க எடுத்து சுடு தண்ணி வெக்கலா மொதல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுல உப்பு கல்லு உப்பு போட்டு நல்லா சுடுதண்ணி வெச்சு வெச்சு கொட்டிட்டு அது பழகிடும் ஒரளவுக்
அச்சசசோ இதெல்லா எதுவுமே பண்ணல நானு நா வந்து வாங்கிட்டு வந்து அப்டியே சோப் போட்டு கழுவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே மீன் கொழம்பு வச்ச பாருங்க அது அடிலெல்லா ஒரே மண்ணா நின்னுச்சு கொழம்புல அப்றோ சாப்ட்டு நமக்கு வயிர் ஒத்துக்காம போயிடுச்சி மா சாப்புடும் போதும் ஒரே மண்ணு கல்லெல்லா வந்தது நாங்க கூடோ ஏதோ மீன்ல இருந்து வந்திருக்கா என்னன்னே தெரிலயேன்னு நெனைச்சோ பாத்தா அது மண்சட்
ஆ இதுலேந்தாங்க வந்திருக்கு ஏன்னா இது வந்துட்டு நல்லா இது பண்ணீங்கன்னா ஐயோ மீன் கொழம்பல்லா வச்சா அதுலதா வெக்கறதுக்கு அது கரெட் டான இது ரொம்ப நல்லது அதுதா அது ஏன்னா இத பழக் கிட்டு நல்லா நீங்க வெச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இத வந்து ஒரு வாரோ பழக்கணுங்க பழக்கிட் ட்டு அதுக்கப் றோந்தா நீங்க வெக்கணு அப்றோ அப்றோ கூட நீங்க வெண்ணீர் வச்சு அத கல்லுப்பு போட்டு போட்டு வெண்ணீர் வச்சு கொட்டிருங்க கொட்டிட்டு அதுக்கப்பறோ நீங்க எது வேணா செய்யலா இதுல ரொம்ப நல்லா இருக் கு ருசியாவு இருக்கு, ஆமா
ஓ சரி சரி அதா நா அப்போ இப்போ அன்னைக்கி கழுவி வச்சதோட சரி அதுக்கப் பற எடுக்கவே இல்ல மத்தபடி வேற நீங்க கீர பருப்பெல்லா கூட அதுல செய்றீங்களா
ஆமா கீர பருப்பு ஏ சாப்பாடு கூட செய்வேங்க வெள்ள சாப்பாடே அதுல செய்யலாங்க அது அப்டியே மூடி வச்சிட்றோ மேல வந்துட்டு அந்த ஓட்ட ஓட்டையா ஒரு தட்டு இருக்குல்ல மூட்றத்துக் கு அத வச்சுட்டீங்கனா நீங்க அழகா அதுல சாப் பாடு வடிச்சு அந்த சாப்பாடு கஞ்சி கூட அந்த தண்ணிய கூட வெளில அதுல ஃபில்டர் பண்ணி விட்டுருலா அந்த தட்ட போட்டு இது பண்ணா அழகா சாப்பாடு ஆயிரு அப்பறோ இந்த தண்ணிய கொட்டிட்டு அந்த தண்ணி கூட நம்ம ஏதாவது குடிக்க ஏதா கஞ்சிக்கு கூட யூஸ் பண்ணலான்ல உங்களுக்கு அந்த இத அத பண்ணிட் டா சாப்பாடே ரொம்ப நல்லா ஆயிடு நீங்க கீரை எல்லா கொழம்பு அப்பறோ ரசம் வைக்கறீங்க கூட்டு எ துனாலு அதுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலா, அப்பறோ நீங்க குருமா அதெல்லா செய்வீங்கல்ல அதுக் ககுல்லா கூட அது யூஸ் பண்ணிக்லா ரொம்ப நல்லா இருக்கு
ஓ சரி அதா அதுல பண்ற சமையல் வந்து ஒடம்புக்கு நல்லது நல்ல ருசியு குடுக்குன்னு சொன்னாங்கன்னுதா இணைய த்தலத்துல பாத்துட்டுதா வாங்கினே அது எப்படி சமைக்கிறதுனு தெரியாம செஞ்சுட்டு அதா அன்னைக்கு உங்களை பாத்த ஏதோ நாலஞ்சு சட்டிய மண் சட்டி எடுத்துட்டு போயிட் டு இருந்தீங்க சேரி அந்த கடாய் மாரில்லா வாங்கிருந்தீங்க அதுல எல்லாம் என்ன பயன்படுத்துறீங்க
கடாயில நீங்க பொரியல்லா செய்யலாங்க பொரியலு அதுக்கப்பறோ வந்து இந்த குருமா சொன்னேல்ல அது இல்ல வேற ஏதாவது கிரேவி செய்றீங்கனா அது கூட செய்யலா எனக்கு வந்துட்டு இங்க வந்து உப்பு தண்ணி வேற இருக்கா நம்ளுக்கு வந்து சமையலே வந்து டேஸ்ட் மாறி போயிடுது எனக்கு ஊர் சைடு வந்து தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு அதனால எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இந்த ஸ்டீல் பாத்திரத்துல செஞ்சு இதுவு நா ஒழுங்கான டேஸ்ட்டே குடுக்க மாட்டேங்குது அப்டின்னு சொல்லி எனக்கு ஒரே இது அதனாலதா சேரி நா ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டுருந்த
வேற பெரிய மண் பான மாரி ஒண்ணு வாங்கிருந்தீங்களே அது எதுக்
பான வந்துட்டு தண்ணி குடிக்கலாங்க தண்ணி வச்சு குடிக்கறதுக்கு இந்த வெயில் காலத்துல இல்லன்னா இன்னொன்னு கூட பண்ணலாங்க அதுல என்ன பண்ணுவோன்னா நாங்க இந்த பழங்கள்லா வாங்குவோல நம்ப அந்த பழோல்லா வந் து வெளியிலேயே வச்சா சில சமயம் கெட்டு போயிரும் ஃபிரிட்ஜ்ல வச்சோனா நம்ப ஃபிரிட்ஜ்ல வச்சு அந்த பழங்கள் சாப்பட்றது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சில்லுன்னு எடுத்து சாப்ட்டா நம்மளுக்கு ஒடம்புக்கு ஒவ்வாம வந்துரும்ல அதனால என்ன பண்ணுவோனா இந்த மண் இத வந்துட்டு ஒரு தண்ணி வச்சு அது மேல இந்த மண் சட்டிய வச்சிட்றதுங்க அந்த பானைய அதுக்குள்ள இந்த பழங்கள் எல்லா வச்சோன்னு வைங்களே அது அப்டியே சில்லுன்னு அப்டியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அது அவ்ளோ நல்லா இருக்கு ஆ அதுக்குதா அது வாங்குனோ நல்லா இருக்கு அது து ரொம்ப நல்லா இருக்கு மேல வந்துட் ட்டு மூடி நீங்க போட்டு அந்த அ ஓட்ட ஓட்டையா இருக்கிற தட்டு மாரி போட்டு அத மூடிலா உங்களுக்குள்ள காத்தும் போகு அந்த பழங்களும் கெட்டு போகாம நல்லாருக்கு அந்த மாரி
அப்றோ அது எதோ மோர் வை வைக்கிற ஜாடி மாரி ஒண்ணு வாங்கிருந்தீங்க அதுவு அந்த தயிர் எல்லா குத்தி வைக்கிறதுக்காது
தயிர் வந்துட்டு நீங்க பால வந்து அத ஒரைச்சி வைக்கலால அத ஒரைச்சி வச்சுட்டா அது புளிக்காதே இருக்காது அதனால அதுவுமே ரொம்ப நல்லாருக்கு அந்த
நா வந்து ஒரு பெரு பெரிய இது மாரி அ பெரிய சட்டி மாரி ஒண்ணு வாங்குனே அதில மண் சட்டில ஆ அதுல வந்து பிரியாணி செஞ்சே ஒரு நாளு அது நல்லா வந்தது இந்த கடாயீதா நா அப்டியே பழக்காமலே விட்டுட்டு நீங்க சொன்ன மாரி அத எங்க அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தது அத எடுத்துட்டு வந்து செஞ்சதுல நல்லா வந்தது இது வந்து இப்போ அந்த அ மீன் குழம்பு வைக்றது தா ரொம்ப மோசமாய் போச்சு அதனால அத அப்டியே தூக்கி கவுத்தி வச்சுட்டே
வெளியிலல்லா பிரியாணி வந்து இப்போ அது ஒரு பெரிய பேமஸ் ஆக்கிட்டாங்க பத்தீங்ளா இந்த மண்சட் சட்டில மண்பான மண்பாண்டம் என்னவோ மண் சட்டி பிரியாணி இல்ல பாட்டு் பிரியாணி அப்டீன்ல்லா போட்டு எல்லா இப்ப வருது பாத்தீங்ளா அத வந்து
ஆ அதா
மேல போய் எல்லாரு குடுத்து சாப்ட்டுட்ருக்காங்க அதுவே இதுல செஞ் ஞ்சா அவ்ளோவு ருசியாருக்கு அந்த மாரி
ஆ அதுதா
ஆ அது இது வந்து ஒடம்புக்கு இன்னு கெடுதல் உங்ளுக்கு எதுமே ஏற்படுத்தாது இந்த ஸ்டீல்ல சமைக்கறது அது என்னேன்னவோ சொல்றாங்க
ஆமா அந்த கீரையெல்லா கூட நம்ம குக்கர்ல செய்யறதுக்கு பதில இதில நம்ம கடைஞ்சோன்னா ரொம்ப நல்லது ஒடம்புக்
நல்லாருக்கு கலர் மாறாம இருக்குங்க கீர அதுதா ரொம்ப பெரிய ஆச்சிரியோ அவ்ளோ நல்லாருக்கு இதுல வந்து ஆ நீங்க எது வாங்கினிங்க இதுல ரெண்டு விக்கிறாங்கல்ல செவப்பு கலர் இருக்கு கருப்பு கலர் கூட இருக்குல்ல
அந்த கருப்பு கலர் வந்து உள்ள ரொம்ப மொழு மொழுன்றுக்கு கல்லு மாரி இல்லாம அந்த கீழ கொஞ்சமாது வர வறேன்ருந்தா தான கீர கடையறத்துக்கு நமக்கு நல்லாருக்கு அந்த கருப்பு மொழு மொழுன் நல்லா ஏதோ பெயிண்ட் பண்ண மார்ருக்குனு அத நா வாங்கல அந்த மண் சட்டி கலர்லேயே இருக்குல செகப் ப்பா அதுதா வாங்குனே
ஓ
அதுலதா எனக்கு கீழ அந்த கீர கடையரதுக்கு நல்லாருக்கு
ஆ இது வந்து இந்த கருப்பு நா வாங்கிருக்கேங்க கருப்பு ரொம்ப நல்லாருக்கு அந்த மண்ணு வந்து வேற எங்யோ ஒரு எடத்துல கடைக்கிற மண்ணு அதாது வடக்கு சைட்ல எங்யோ சொல்றாங்க கடைக்குதுன்ட்டு அங்க மட்டுதா இந்த மண்ணு கெடைக்கு அது அது சுட்டா அந்த மாரி கருப்பா ஆயிரு இது வந்து சுட்டா இது இப்டியே இருக்குல்ல அது அதுல வந்து ஆ இது வந்து பெயிண்ட்டெல்லா இல்லங்க அந்த மண்ணோட அமைப்பே அது அப்டி இருக்குமா
அப்படியா நா ஏதோ பெயிண்ட் அடிச் சு இவுங்க ஆ இதுவா விக்கிறாங்க போல இருக்கு நனைச்சிட்டுதா நா வாங்கல நமக்கு நேச்சுரல் கலர்லயே இருக்கட்டுனு இத வாங்கிட்ட அது அப்ப இன்னு வசதியா இருக்குன்னு சொ சொல்றீங்களா கழுவுறதுக்கெல்லா
ஐயோ ரொம்ப வசதியா இருக்குங்க நன்னாவு இருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக் கு அது நா அதுவு வச்சிருக்கே உங்களுக்கு நா அது ஃபோட்டோ வேனாலு அனுப்பி விடுற என்ன நீங்க பாருங்க ஆமா
அச்சரத்துக்கு நம்ம கேட்டாலே கடைக்குமா கடையில அது வேற மாரி ஷேப்ல இருக்கு இல்லையா அந்த பாத்தரோ சட்டி
ந்து ஆமா நம்ப வந்து சாப்பாடு இந்த ஸ்டீல் பாத்ரோ வடிக்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஷேப் இருக்குல்ல அதே இதுலயே கடைக்குதுங்க அதே மாரி இருக்குறதலே இருக்கு அதலு
சிங்களா அது எப்டி இருக்குன்னு சொல்லுங்க நா வோன்னா அது வாங்கிக்கிற நமக்கு ஏன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்றோம் இல்ல சாதோ அது நம்ம அதுல வடிச்சா நல்லது ஒடம்புக்கு
ஆமா அது வாங்கிக்கோங்க அப்புறோ இந்த தயிர் வைக்கறது கூட நீங்க வாங்கிக்கலா‌ சின்னதுல இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு இப்ப நல்ல யூஸ் ஆகு
ஆமா ஆமா அதா ஆ அந்த பக்க நீங்க வந்தீங்கல்ல அதுகிட்டயே தான இருக்கு கட
ஆமா ஆமா அது உங்களுக்கு வேணுனா நீங்க சொல்லுங்க நா வாங்கி கூட வேணா வைக்கிற நா அந்த பக்கம் போவ அடிக்கடி நான் உங்களுக்கு வாங்கி வேணா வைக்கிற நீங்க அந்த சாப்பாடு வடிக்கிறது மட்டு ம்
ஆ சேரி சேரி அப்போ அத வாங்கி வைங்க நா அடுத்த வாரோ வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிற
வாங்க ஆமா அதுக்கு முன்னா டி நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இது பாக்கணுனா கூட நீங்க பாருங்க பாத்துட்டு கூட நீங்க வாங்கிக்கலா நா செய்யற நீங்க ஒரு நாள் வந்து பாருங்க
சேரி அப்ப நா அடுத்த வாரோ வர
ஆ சேரிங்க ஆமா ஆ சேரி நீல்ல வாங்க ஆ சேரி வச்சிற
ம்